ஆஹ் சொல்லுங்க
அதுக் எவ்ளோ செலவு உங்ககிட்ட இருந்து வாங்கனாங்க அவுங்க
ஏ அ ஆ எ பரவ அது வந்து கொஞ்ச சந்தோசப்பட்டுகலா ஐநூறு ரூவா தா வாங்கனாங்க கா கம்மிதா பஸ் தனியா புக் பண்ணி ஐநூறு ரூவா தா வாங்கனாங்க அது வரைக்கு சந்தோஷ அதிகமா வாங்கல
செரி செரி போ ஒரே நிம்ஷ இருங்க அப்டே லைன்லே இருங்க
ஆஹ் ஓகே
ஆஹ்
ஆஹ் ஏன் பிரச்ச சனை என்னாச்சு
இல்ல அந்த வற ரெட் ஐக்கம் ரெட்பட்டன் டிஸ் கட் பண்ற இது இல்லாம போயிடுச்சு டக்குன்னு எவ்ளோ அப்மம் பேசுன அப்றம் கணக்கு ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ட்டிவ் ஆனா எதுவுமே ஒர்க் ஆகாம போயிடு அதா பாத்தேன் இப்ப கரெக்டா இருக்கு
இல்ல இல்ல இப்ப என்து கரக்டாதா இருக்கு
ரெண்டு சைட்டுல டிஸ்கனெக்ட் பண்ரேனு கரெக்டா இருக்கு அது ஒரு இஷ்யூ ஆகிடுங்க அதனால தான் சரி இருக்கான்னு செக் பண்ணிக்கலானு தா கால் பரவால்ல ஐநூறு ரூபானா மொத் தம் எத்தன பேர் இருந்தீங்க கிளாஸ்ல
கிளாஸ்ல வந்து நாங்க மொத்தம் நாப்பத்தி மூணு பேர் நெனைக் மொத்த நாற்பத்தி மூணு பேர் கிளாஸ்ல ஆஹ் இது அது அது இப்ப வந்து இவங்க காலேஜ் பஸ் வச்சு கூட்டுப்போவாம் வெளி பஸ் வச்சு கூட்டுபோவாம் பஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு அதுனால சீனியர் அதாவது எங்கள அவங்க வந்து அவங்களும் எங்கூட வர மாரி ஆயிடுச்சு
ஓகே
நாங்க மட்டும் போல
அதுவே பெரிய இதுதான் எது அவங்களுக்கு ஒரு சேலரி மாரி ஆயிபோச்சு தேவஇல்லாத ஒரு செலவு
தேவலாத செலவு தான் இதுக் எல்லாமே காரணம் ஒரே ஒருத்த தான் ப்ரோ எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்த இருக்கான் புரியல அவன் தான் அவன் ஏது அவன ஏது அவன அவனேதான் அவனேதான் அவன் தான் வந்து டூ எல்ல
பன்னி வுட்
அவன் எல்லாம் பண் நாங்கலாம் வந்து அவன வந்து அடி ச்சிட்டோம் திட்டோம் என்ன்னமோ பண்ணிட்டோம் டூர் போர்த்த தான் நீ மட்டும் போ எங்களுக்கு எதுக்கு செலவு இழுத்தூற அப்படின்னு சொல்லி என்னனமோ கேட்டுட்டோம்
இப்ப வெளியஅவ்ளோக்கு போனது இல்லையாப்போ இந்த த்ரீ இயர்ஸ்ல வெளிய ட்ரிப் வந்து ஓ அது
இல்ல பசங்களலாம் எதுவும் போனது கெடையாது பசங்களாலாம் வந்து பஸ்ல சும்மா கொஞ்சம் தூரம் போயிருக் ஊர் சுத்தி இருக்கும் அந்த மாரி போயிருக்கும் ட்ரிப் எது போனது இல்ல
ஓகே உங்களுக்கு அனுப்பலையா இல்ல எப்பமே அனுப்புனதில்லையா
எங்க காலேஜ்ல கேக்றீங்க ஆஹ் இல்ல கா ல வந்து எப்பவுமே அனுப்புறமே தெரியல அது இ போற தா இருந்தா கூட அவ்வளோ
ஏன்னா இன்ஜினியரிங்ல வந்து அது ஒரு ட்ரெடிஷனா மாறிடுச்சு எல்லா காலேஜ்லயுமே வந்து இந்த ஆமா அந்த செப்டம்பர் அந்த அக்டோபர் நவம்பர் டிச வந்தத ஒவ்வொரு காலேஜுமே போகும் நாங்க போறப்பவே ஏய் பக்கத்துக்கு வேற வேற காலேஜஸ் எல்லாம் வந்துரு மூனு நாலு காலேஜிருக்கும் இந்த ஒன்டர்லா கெல்லாம் போனோம் அப்ப கிட்டதட்ட சுத்தியிருக்க காலேஜி வந்து கிட்டதட்ட ஏழு காலேஜி அங்கிருந்துச்சு அப்பனா பாருங்க அந்த அளவுக்கு அவுங்க அந்த இத ஃபாலோ பண்ணி ஐவின்றத எப்படியாச்சும் மேனேச் பண்ணி கூட்னு பசங்க பிளன் பன்னிறாங்க எட்மாஸ் கிட்ட அவங்க கிட்ட பிரின்ஸ்பால் கிட்டிருந்து சையின் வாங்கி சையின் பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து டூ மந்த்ஸ் ஒர்க் பண்ணனும் பஸ்ஸ ரெடி பண்ணனும் அது இதுன்னு ஒருத்த மேனேஜ் பண்றவங்க காசு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாரும் காசு குடுக்கணும் இல்லையா அது வேற ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் பக்கம் வரும் ஒருத்தருக்கு நாலு ரூபா வரும் அதெல்லாம் பாத்து எல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பர்மிஷன் வாங்கிறதுக்குள்ள ஆனா போயிட்டு வரதுகுல்ல
போயிட்டு வர்றது போயிட்டு வர்றது நல்லாதான் இருக்கும் ஆனா வந்து நீங்க சொல்ற எல்லா வேலையுமே இவன் ஒரு ஆளா முடிச்சுட்டான் ஒரு ஆளா நின்னு முடிச்சுட்டான் இவன் வந்து எல்லா மேம் ஸ்டாஃப் எல்லாரருகிட்டயையும் பேசி எல்லாரையும் வந்து ஒத்துக்க வச்சுட்டான் எச்சோடி கிட்ட பேசிட்டான் எச்சோடி பேசிட் டாய் இங்க லெட்டர் ரெடி பண்ணிட்டான் எச்சோடி லெட்டர் ரெடி பண்றான் பிரின்சிபல்ட லெட்டர் ரெடி பண்றான் எல்லாமே பண்றான் ஏன் ஏண்டா இதெல்லாம் பண்ற எதுக்குடா இதெல்லாம் பண்ற அவன் வந்து காலேஜ்ல போய் தான் ஆவணும் அப்படின்ற மாரி ஒரு ச் அவன் வந்து ஒரு ரூல்ஸ்
ஆமா அது ஆமா அது இருக்கு அது ஒரு பேட் ஆமா ஒவ்வொரு இதுலயும் இருக்கு ஒரு
ரூல்ஸ்சா ரூல்ஸாவே கொண் கொண்டு வந்த மாரி பேசுறான்
ரெண்டு ஐவி போணும் ரெண்டு ஐவி போணுன்ற மாரி ஒரு இதுருக்குது ஃபில் விசிட் மாரி ஃபில் ட்ரிப் மாரி போணும் அப்படின்னு எல்லா காலேஜுக்குமே இருக்கு அங்க பட் ஜென்ரலா யாரு ஃபலோ பண் ண்ற தில்ல
ஆமா நாங்க இப்போ போயிட்டு வந்த இடத்துல வந்து அதே அதே ப்ராப்ளம் தான் ஆனா ப்ரோ இவன் எல்லாரையும் சமாளிச்சுட்டான் எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டான் கூட்டினும் போயிட்டு வந்துட்டான் ஆஹ் அது இல்ல இல்ல நீ அவன் வந்து அவன் பிளான் பண்ணது வே தே அவங்க பிளான் பண்ணது வேற அவன் பிளான் பண்ணது வந்து அவன் வந்து ஒரு நாலு ஊரு பிளான் பண்ணான் அவன் வந்துஃபைவ் டே ட்ரிப் பிளான் பண்ணான் அஞ்சு நாள் போறதுக்கு பிளான் பண்ண அவன் நல்ல வேலை ஐநூறுவாய் அட்டென் பண்னி சி எட்டாயிர ரூபா இது பட்ஜெட போட்டு வச்சிருந்த அந்த செலவச்சுட்டு விடாம போனா எங்களுக்கு அவ வந்து அவ நான் நாங்க வந்து இப்போ காலேஜ் வந்து ட்ரிப் எல்லா போவாங்களா மாறி இருந்து அவனா பிளான் பண்ணிட்டானா வாங்க நம்ம எல்லா போலா அப்டின்னு சொல்லிட்டு ஊட்டி போலன்றள் கொடைக்கானல் போலன்ற ஏண்டா இன்னடா போறோம் நாங்க காலேஜ் படிக்கிறோமா வேற எத வலி ம்மல் அப்டின்னு சொல்லிட்டுதான் நாம்ல இது மாரி இங்க கூட்டட்டு போயிட்டாங்க பக்கத்துலயே ஆனா அங்க கூட்டு போயிட் ட்டே அதுகு நாங்க நெக்ஸ்ட் டைம் வரவே எங்களுக்கு இன்டன்ஷிப் சர்டிகேட்மோரி ஏதாது தருவிங்களாஅப்டின்னு கேக்குறாங்க ஹா மேம்லா அங்க அங்க டிபார்ட்மெண்ட் அவங்க ளகிட்டக் போய்
திட்ப்பாவே வந்து ஒரு அடுத்த ஒரு கோர்ஸ் பாயிண்டா யூஸ் பண்ணிக்கிட்டா அடிஷ்னல அவனுகு ஒரு தெட்டிஃபிகேசனா
ந்து இப்பவந்து அடுத்த வாட்டி பசங்இங்க கூட்டுவந்த எங்களுக்கு சட்டுவிகேட் மெரி எதுன ப்ரைவட் பண்ணுவிகளா இன்டன்ஷிப் வந்து எங்க கலோஜியில கேக்கறங்கு நெக்ஸ்ட் இயர் எங்க ஜூனியர் எலாம் வந்துட்ரிப் பண்ணியாமந்து இன்ர்ன்ஷிப் போயிட்டு வருவாங்க
போரபோ அபகூட அட் மின் கேரளா பக்கம் போனோ அங்க கூட நாங்க வந்து ஏதோ ஒரு ஆம்மா பிஎஸ்னல் ஆபிஸ் இருக்குலயா அங்க வந்து சட்டிபிகேஷனுக்கு அங்க ஃபஸ்ட் டு போயிட்டு அங்க முடிச்சுட்டு என பண்ணா அதயு கரெக்டா ஸ்டெடிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கா காலேஜுக்காராங்க நம்ம ட்ரிப் போறோனால நம்ம ட்ரிப் போறோனா எங்க போறோம்ன்னு தெரிஞ்சு கேட்டுக்கிறாங்க அந்த கேட்டு அதுக்கு தகுந்த மாரி அதோ ஒரு ஆபிஸ்க்கு அவங்களுக்கு இருந்து பெரிய இதுயிருக்கிலய நெட்ஒர்க் அவக போன் பண்ணி பேசியறாங் சேரி எங்க பசங்க நூறு பேர் வறாங்க சடிவிகேட் கொஞ்ச பாத்து பண்ணி அவங்களுக்கு என்னவோ நோத் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கோர்ஸ் பண்ணி குடுங்க அப்டின்னு அதயும் நடத்தனாங்க எங்களுக்கு நாங்க போன ஊர்ல ஊரு இல்ல நாங்கஊ போய் அங்க கசஎடுத்துக்கிட்டோம் அது இயர்லி மார்னிங் ஒரு எயிட் தெட்டிக்கு பாருங்க
ஹாவ்வளவு சீக்கரமஹா நா கூட அதே மாரிதான் இப்ப வந்து பே ஏ ய ட்ரிப் ஐவின் போறமாரி போய்ட்டுஒருப்ல் ட்ரிப்கூட்டு போயிரகளாஇப்ப வந்து ஹா அதுக்கு முன்னாடி டு மன்ஸ்வந்து ஹா இன்டஷிப்பேகே தனிய கூட்டுஃபோனக செவன் தேட்டிக்கே நாங்க வந்து அத யூனிஸ் ரிப்போர்ட் பண்ணோம் நாங்க வந்து ஏழ்ர மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு தான் வெளிய விட்டாங்க புல்லா வந்து லேப் விசிட் தான் புல்லா சுத்தி சுத்தி காமிச்சிட்டு எல்லாமே இதுபண்ட்டு அன வந்து அப்பேசட்டிவிகேட் புட் சாப்பாடுஅவகளோ தன்டக ஹா சாப்பாடு எல்லா விஷா எலதியோ அவங்களே தன்டக சட்டிவிகேட் கூட முடிச்சுட்டு வரும்போது கையிலே குத்தமாசிட்டக எல்லாருகும் இன்டிஜுவலா
ஊஹும் பரவால்ல
இது இன்டர்ஜீப்புளே தனியா போயிட்டு வந்தோ
இன்டர்ஜீப் தனியா போனா அது வந்து காலேஜ் வந்து எல்லாருமே அனுப்புமாட்டங்க கிளேஸ் மட் மெத்துமா அனுப்புமாட்டங்க ஒரு குரூப் குரூப்பா அனுப்புவாங்க
ஆஹ் இல்லல்ல எங்குளுக்கு அந்த மாரியில்லா இல்ல எங்குளுக்கு வந்து மஸ்டி எல்லாரு போய்தா ஆவுணு வேற வலியே இல்
ஹ அதா ஒரே முட்டாவ அமைச்சா எல்லாரையு எல்லா கிளாஸ் மொத்த மெம்பரையு அனுப் ச்சு மாட்டாங்கில்லீயா எல்லா ஒரு பாட் பாட்டா நால் நால் பேர அஞ்சு அஞ்சு பேர்தாப்
இல்ல நாங்க போனது வந்து பெரியனு இல்ல நாங்க போனந்து பெரிய வீசிட்டி எல்லாருமே தா போயே ஆகணு அப்டின்ற மாரி ட்டி எல்லாரையுமே அமிச் ட்டாங்க நாப்பத்தி மூணு பேரையு நீங்க போயிட்டு வந்துருங்க இப்டி ட்டு இதுக்கு வந்து நம்புளேதா செலவு பண்ணி
ஆமா அது இன்டர்ன்ஷிப்பு நாங்குல்லா ப்ரோ இல்ல ப்ரோ நாங்குளா ஆனா எங்குளுக்கு வந்து மொத்த நூறு நூத்தி பத்து பேரு நாங்க எ கிளாஸ்ல மொத்தோ அத பிரிச்சு ஒரு ஒரு பத்து பத்து பேரா அவுங்கங் எங்க போனுமோ அப்டி போயிட்டாங்க
அவ்வுளோ ஸ்ட்ரெந்து இருந்தா பிரிச்சு தானபீ எங்குளுக்கு நாப்பத்தி மூணு பேர் தான அதுனால வந்து இது நீங்க ஒன்னாவே போயிட்டு வந்துருங்க நீங்க அங்க போயிட்டு இதுப் பண்ணுங்க இது பண்ணுவாங்க அப்டின்
எல்லாருமே ஒரே ஒரே இதுக்கு இன்டர்ஷிப்னு ஒரே எடுத்து இப்ப போனீங்குளான்
இல்ல இல்ல ஒரே எடத்துக்கு தா நாங்க வந்து அவுங்க என்ன சொல்டாங்கன்னா நீங்க வந்து தே இல்ல நம் நாங்க நீ நாங்களா தேடி போனது இல்ல அவுங்குளா குடுத்தது நீங்க எப்டி போனீங்க காலேஜ் போ போனீங்கிளா இல்ல நீங்கிளா தேடி இன்டர்ன்ஷிப் சர்ட்ஃபிகெட்
இல்ல நாங்குளதா அவுங்க வந்து எங்குளுக்கு சொன்னாங்க ஒரு இண்டன் ஜிப் முடிக்கணு ஃபைனீலியர்க்குள்ள ஒரு இன்டன்ஷிப் நீங்க ஷட்வீயஷ் முடிச்சி வெச்சிருக்கனு அப்டின்டாங்க சோ அதுனால பஜ்ஜேடு எல்லா நீங்குளே பாத்துக்கனு எங் எங்க போறி எதோ எங்க வேணா நீங் போங்க ஒன்னு பிரச்சின்ன இல்ல ஒவ்வொருத்த ஸ்டார்ட் பண்ண எடுத் டோ டெலிட் போற அதுக்கு போறன்ன இன்டர்ன்ஷிப்ல பக்கத்து தா போண்டா சொன்னதுக்கப்புறோ அவுங் பக்கத்து இருக்குற எடத்துக்கு ஏதோ ஒரு எந்தா நாங்க எல்ட்ரானிக் க்கு பேட்ச்சுஇப்ப பாரத்து இந்த மாரி நெட்வொர்க் கம்பெனிஸ்சுங்கு இருக்கோ அதெல்லா பாத்து நோ நோக்கியா இந்த மாதிரி எடத்துக்கு போயிட்டு வந்துச்சு நாங்க போ அங் அங்க க்கி இன்டர்ஷிப் பண்ணிகோனு ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னா ட்ரைனிங் மாரி இருக்குல்லியா ஒரு அந்த மாரி எதுக்கு போனம் நாங்க சென்னை அண்ணா அண்ணா யுனிவஸ் போய் ட்ரைனிங் மாரி அட்டன் பன்னனும் இன்டன்சிப்ன்ர பேர்ல அவுங்க வந்து கிளாஸ் கொடுப்பாங்க என்னன்ன அதுவும் இந்த எலக்டரானிக்ஸ் இந்த லைன்ல செமி கண்டக்டர் பத்தி ஒரு இது அந்த மாரி
ஆ இல்ல எங்க கிட்ட வந்து ஒரு மாசம் முன்னாடி சொல்லிட்டாங்க எல்லாரும் வந்து இன்டன்சிப் சர்ட்ஃபிகெட் வாய்ன்டு வரணும் நீங்களே போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க அது உங்
அவங்தான் அவங்க இண்டன்ஷீப்ன்றத வந்து என்ன பயன்படுறாங்க
ஆஹ் சரி நீங்க எங்க வேனா வாங்கினு வந்துருங்க நாங்க ஏத்துக்கிறோம் சர்ட்டிபிகேட் ஆனா எல்லார்ட்டயும் இருக்கணும் அப்படின்னாங்க பசங்க பசங்க வந்து உங்களதா எல்லாம் இல்ல யாருமே போவ்ல யாருமே மூவ் பன்னல் அப்படியே ஒரு மாரியே இருந்தோம் அவங்களா வந்து காலேஜ்ல கிளாஸ்ல தான் ப்ரொபசர்ல்லாம் அவுங்களா இருந்து அவுங்களா யூனிவர்சிட்டியை புடிச்சு இங்கயாச்சும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க பாத்துக்கிட்டாங்க போயிட்டு மட்டும்தான் ஆமா நீ போயிட்டு வாங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாரி அவங்களா அமுச்சு விட்டாங்க அப்புறம் போய் தான் வந்தோம் அந்த மாரி ஆயிடுச்சு எங்களது
மொத்தம் எத்தனை பேருக்குன்னா என்ன ஒரே நாள் முடிச்சுட்டு வந்டீங்ளா
ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ அவங்க வந்து ந டிஎன்ஏ வந்து எப்படி மல்டிபிள் பண்றது அப்படின்ற மாரி வந்து செஞ்சு காமிச்சாங்க நீங்க என்னா செய்ய விருப் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க நாங்க யாருமே போல அவுங்க ஒரு மாரி அப்செட் ஆயிட்டாங்க யாருமே போல அவுங்க கூப்பிடுறாங்க இல்ல இது நான் சொல்லி கொடுக்குற நீங்க வந்து முன்னாடி வந்துநின்னு பண்ண எல்லாரே கை கட்டி அவுரே சரி வாங்க வேற லேப்க்கு போலான்ட்டு கூட்டு போயிட் ட்ட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒருமண்நேரம் கிளாஸ் எடுத்தாரு ஒரு மண் நேரம் கிளாஸ் எடுத்துட்டு வாங்க நா நா கூட இருக்கேன் நீங்கவந்து சும்மா நில்லுங்க பண்ணி பாக்கலாம் ட்ரை பண்ணி பாக்கலான்னாரு போல அவரு அட்செட் ஆய்டு வாங்கறா எல்லா அவக்கிட்டு வரண்டண்டு போயிட்டாரு
அவளோ வேற என்ன பண்ண முடியம் பாவம்
அதனாலேதான் நாங்க யாரும் போல காலேஜ்லருந்து அமிச்சு விட்டாங்க
சேரி சேரி பா
ஆஹ் இப்ப கட்பண்றீங்களாமா நீங்கபண்றீங்களா நான் பண்ணுவா
ஆஹ் ஈவினிங்ஃப்ரீயா இருப்பீங்களா எனக்கு சார்ஜ் இல்லங்க வர அதா சார்ஜ் போடணும்
ஆஹ் ஆஹ் ஓகே இப்போ எனக்கு வந்து பதினாறு கால் இருந்துச்சு இப்போ இது டாஸ்க் அசைன ஆகுமா இல்ல முடிஞ்சிருமா
இல்ல அது ஆஹ் நம்ம வந்து ஃபைவ் ஃபைவா அது முடியும் ஒன்னு பைவ் முடிச்ச அப்புறம் அடுத்த ஃபைவ் ஃபைவ்வா ஓபன் ஆகும் மொத்தம் தேர்ட்டி வரும்ன்னு நெனைக்கிறேன் பாப்பா அது எவ்ளோ வரி வருது அது வரைக்கும் நம பேசலாம் நீங்க இது வரைக்கும் இப்ப எனக்கு ரெண்டு கால் பண்ணீங்க நான் ஒரு கால் பண்ணியிருக்கேன் கரக்டா
ஆஹ் மூணு கால்லம்மா
ஆமாத்த மொத்தமா மூணு கால் சார் நம்மஈவினிங் வந்து ஒன்ன ஒருரோம்து இதே மாதிரி டபுள் கூட டைம் இருந்தா பேசலாம் கண்டினியூவ்வா ஃபைவ்தேடிக்கு மேல ஃப்ரீயாடுவேன் ஃபைவ் தேடிக்கு மேல ஃப்ரீ ஆயிட்டு ஆஹ் கூப்பறேன் ச நீங்க ஃபிரீயா இருப்பீங்களா
ஆஹ் நான் ஃப்ரீ இனி ஃப்ரீயா த இருப்பேன் ஆளம் பிரச்சனை ஆஹ் சரி் ஓகே ஆஹ் தேங்க்யூ